வணக்கங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்டீங்களா
ஆஹ் சாப்டாச்சுங்க நீங்க
நா இன்னு சாப்பில்லைங்க கொஞ்சோ ஜூஸ் குடிச்சேங்க வயிறு சரியில்லன்னு
ஏங்க என்னாச்சு
வாமிட் பண்டேங்க
ஆஹ் எதனால
நேத்து வந்துட்டு கொஞ்சோ மூச்சு புடிச்சிட்டு இருந்தது காலைல இருந்து
செரிங்க
சாய்ந்தரமா என்ன பண்ணிட்டே ஒரு டேப்லெட் போட்டங்க அதுக் க்கு ஆனா சரியாயிடுச்சு நைட்டுக் உள்ள அது சரி ஆயிடுச்சுங்க யோ வெளிய ஒரு ஹோட் ட்டல்ல சாப்டங்க அதுல கொஞ்சோ எண்ணப் பொருளு இருந்தது
அது ஃபுட் பாய்சன் மாரி ஆயிடுச்சிங்களா
சாப்டங்க சாப்டு முடிச்சுட் டு வீட்டுக்கு வந்து ஜீரணோ ஆகாமல்லா எதும் இல்ல எப்பயுமே ஜீரணம் ஆகலன்னா எனக்கு தெரிஞ்சிரோ நெஞ்சி கரிக்கோ ஏதாச்சும் ஒன்னு பண்ணு ஆனா அதெல்லா எதுமே பண்ணலங்க நார் ம்லாவே வந்தங்க நல்லா தூங்குனங்க காலைல ஆறு மணிக் ப்ப ஒரு ஏப்போ வந்துச்சுங்க
சேரி
த ஏப்போ வரும்போது காரோ நெஞ்சில இருந்து தொண்ட வேரிக்கோ ஒரு மாரி காரோ வந்துட்டு மூச்செல்லா அடைக்க ஆரம்பிச்சிருச்சு
ஓகேங்க அதுக்கென்ன பண்ணீங்க
அது ம் ஒடனே ஏஞ்சி ஒக்காந்த ஒன்னே ஃபுல்லா வாமிட்டுங்க
ஓ அது ஏதோ வந்து ஜீர்ணமே ஆகலங்க அப்போ
ஆமாங்க
எனக்கும் முந்தா நாள் என்ன ஆச்சுங்க எங்க அண்ணிக்கு வந்து ஆஹ் கல்யாண நாளு அங்க போனோ நைட் டைமு அஹ் பிரியாணி ஆடர் பண்ணிட்டாங்க அவுங்க பிரியாணியு கோலாவு ரெண்டையு ஆடர் பண்ணிட்டாங்கங்க அது ஆ இது கொத்து பரோட்டா இங்க வந்து பரோட்டா பேமஸ் இல்லிங்களா அந்த கொத்து பரோட்டா ஆ ஆடர் பண்ணிட்டாங்க அந்த பிரியாணி கொஞ்சோ தாங்க வச்சு சாப்ட்டே கோலா உருண்ட நல்லா இருந்துச்சின்னு சொல்ட்டு ஒண்ணு சேத்து சாப்ட்டுடேங்க உடனே ம்ஆ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு அப்டியே ஹாட் பீட் வந்து ஹ் படப்பட படக் படக் படப்படான்னு அப்டியே ஹை ஸ்பீட்ல அடிக்குதுங்க ஏப்பமு வர் ல்ல தூக்கமு வரல அது ஒரு மாரி இருக்குதுங்க அங்கங்க வலிக்கிற மாரி ஒரு மாரி ஆயிடுச்சு அதுக்கப்றோ சுடு தண்ணி வச்சு குடுச்ச ஒரு ஏப்ப வந்துதுங்க மறுபடியு படுத்து தூங்க வோன் ட்டு நெய்ட் பன்னெண்டு மணி ஆய்டுச்சு படுத்து தூங்கோன்டு வந்து படுத்தா தூக்கமே வரலங்க தூக்கமே வரல ஒரு மார் பிரியாவே இருந்துதுங்க அப்றோ செரி இது செரிப்பட்டு வராது அப்டினு சொல்ட்டு சீரக கொஞ்சோ போட்டு நல்லா வாய்ல கறக்கறக் கரான்னு மென்னுட்டு ஒரு சும் தண்ணி குடிச்சங்க குடிச்ச உடனே ஒ ஒர் வாமிட் வந்திச்சு
ஆ
ப்றோ வாந்தி அது எடுத்தக்கு அப்றோதா நய்ட்டு கொஞ்சோ ரிலேக்ஸ் தன்ன மாரியாச்சுங்க அதுக்கப்றோதா படுத்து தூங்குணுங்க
ஆமாங்க நீங்க சொல்லும்போதுதா எனக்கு ஒரு நியாபக வருது நானும் நடுராத்ரில எந் சு ரொம்ப தாகமா இருந்துதுன்னு நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி குடுச்சுட்டாங்க ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி அப்டியே ஃபுல்லா குடிச்சங்க
அது வ் அது வந்து அந்த கேஸ் வந்து அந்த தண்ணிய் ஏத்துக்கல அஹ் வெளியே தள்ளுதுன்னு நெனைக்கறங்க
ஓ இருக்கலா
ஆ அது அதுதா வாந்தி வந்திருக்கு அது வாந்தி எனக்கு வந்ததுக்கு அப்றோதா ஆ எனக்கு வந்து தூக்கமே வந்ததுங்க தூங்கிட் ட்டு நேத்து காலில நா எழுந்திரிக்கவே இல்லங்க பசங்களுக்கு சமைக்க கூட இல்ல ஹோட்டல சாப்ட்டுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்டினு சொல்ட்டு ஏன்னா கண்ணே முழிக்க முடிலங்க அது ஒரு மாரி ஆயிடுச்சு
ஆமா எனக்கும் இன்னைக்கு காலில அப்டிதாங்க ஆயிட் ச்சு பாப்பா அதனாலதா எனக்கு நூடுல்ஸ் மட்டு செஞ்சு கொடுத்துருமா அப்டின் சொல்லிட்டாங்க அவளுக்கு கொடுத்துட்டு தாங்க இப் இப்ப சமைக்கலான் உக்காண்ட் இருக்கே
அதே தாங்க நேத்து நா அவங்கள எல்லாரையு அனுப்பிட்டு நல்லா தூங்கிட்டங்க நல்லா தூங்கி எழுந்திருசகப்பறோ ஒரு மாரி அப்பவு அந்த இது போகல அந்த இதுவாவே இருந்துது கண்ணெல்லா எரியிற மாரியே செரி எழுந்திருச்சு சமைக்கணுமேன்றதுக்காக சமைச்சிட்டு ஆஹ் மறுபடியு என் பொண்ணு வந்த உடனே சாப்ட்டுட்டு படுத்து தூங்கிட்டோங்க ரெண்டு பேரும் அந்த நல்லா தூங்கி எழுந்தருச்சதுக்கு அப்பறோ தாங்க அந்த உடம்பு கொஞ்சோ ஃப்ரீய ஆன மாதிரி ஒரு ஃபீல்லாச்சு ஹ் அதி வரைக்கூ இதுவா அந்த ஏதோ நமக்கு ஒ இப்பங்களா பொறி கொழம்புங்க எங்க வீட்டுல உங்க வீட்டுலங்க பொறி கொழம்புங்க பொறி கொழம்பு
அது எப்டிங்க செய்வீங்க பொறி கொழும்பு
போரி குழம்புங்களா இது முருங்கக்கா கத்ரிக்கா உருளக்கெழங்கு கட் பண்ணிக்கணுங்க
ஆஹ்
வெங்காயோ கட் பண்ணி வச்சுக்கணுங்க
உம்
பூண்டு உரிச்சு வச்சுக்கணுங்க ஆஹ் கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா போடலா
உம்
ஆஹ் இல்லாட்டி வேண்டா விட்டுரலாங்க விட்டுட்டு ஹ் எண்ண ஊத்திட்டு சோம்பு பொறிக்க போட்ணுங்க கடுகு போடக்க கூடாது பொரியிருதுக்கு ஆ எண்ணெயில் போடும்போது சோம்பு போட்டுட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்பறோ வெங்காயோ அந்த பூண்டு வச்சுருக்கோ இல்லைங்களா அத போட்டு நல்லா வதக் கிட்டுங்க ஆஹ் தக்காளி கட் பண்ணி போடுறதுனா கட் பண்ணி போட்டுக்கலா இல்ல அரைச்சு போடுறதுன்னா அரைச்சு போட்டுக்கலாங்க
செரிங்க
தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்பறோ இந்த முருங்கைக்கா கத்திரிக்கா உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா
ம்
அதையு போட்டு நல்லா மொளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வதக்கிட்ணுங்க வதக்கனதுக்கு அப்றோ தேங்காய் சோம்பு அரைச்சி ஊத்துனுங்க நல்லா அரச்சு ஊத்திட்டு கொதிச்சதுக்கப்பறோ ஒரு பத்து நிமிஷோ பதினஞ்சு நிமிஷத்துக் புல் ஆயிட்ர கொழம்புங்க
ஓ நானு நெனைச்சேங்க பொரிக்கொழம்பானதுல ஒருவேளப் பொரிய வச்சு ஏதாவது ஆமாங்க அதனாலதா கேட் தன்ன இதுக் பேர் பொரிக் கொழம்பா
இதுதா பொரிச்ச கொழம்புன்னு சொல்லுவாங்க பொரி கொழம்புன்னு சொல்றாங்க பொரிச் ச்ச கொழம்புன்னு சொல்றாங்க அ நறைய மாரி டியான்னு சொல்றாங்கங்க
எனக்கு பொரிச்ச கொழம்புன்னு சொல்லிருந்தா டவுட் வந்திருக்காதுங்க நீங்க பொரி கொழம்புனதும் பொரி இப்போ மிச்சர் போட்டுட்டு குருமா வப்பாங்க தெரியுமா
இல்லைங்களே அது தெரியாதுங்களே அது எப்டிங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க
எனக்கு தெரியதுங்க யாரோ சொல்லி கேள்விப்பட்ருக்காங்க அது மாதிரின்னு சொல்ல வந்தேங்க ஒருத்தர் சொல்லியிருக்காங்க காராஸ் போட்டு மிச்சர் இல்ல காரஸ் போட்டு குழம்பு வப்பாங்கட்டுன்னு
அப்படிங்களா அது கேள்வி படலைங்களே
போடறாங்க செய்யறாங்க அது
அப்படிங்களா அது கேள்வி படலைங்களே
நீங்க என்ன யூடிபுல வேன போட்டு பாருங்க எதனா தெரியு
ஆ அதுதானா ஆ அது வேனன்னா நா பண்றேங்க ப்ப போட்டு பாக்குறேங்க சேரிங்க
அப்புறங்க பசங்க எல்லா போயிட்டாங்களாங்க ஸ்கூலுகு
ஆ எல்லாரும் கிளம்பிட்டாங்கங்க எல்லாரு கிளம்பியாச்சு எல்லாயிது நானுமே சமச் மச்சு முடிச்சுட்டு மத்தியானமா ரைஸ் வச்சுக்கலானு சொ அரிசி சாதோ வடிச்சுக்கலா அப்படின்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு ஆ சேரி அப்டின்னு சொல்டு வந்துட்டுயிருக்கறங்க
செரி செரிங்க நானு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாங்க வந்தேன் என்னால முடிலீங்க
அ அ அ
அது முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கொஞ்ச லேட்டா தாங்க தூங்குன
சேரி சேரிங்க
காலையுல ஏஞ்சிதாங்க நறைய பேருகிட்ட சேரி போனு ஃப்ரண்ட்ஸுகல்லா நறைய பேரு இருக்குறாங்க எனக்கு கொஞ்சோ ஒவ்வொருத்தருக்கா அப்டே பேசி இன்னு வந்துன்னுகிறாங்க நீ இதெல்லாம் சரியா பேச முடியல கொஞ்ச வெளியே சுத்
ஆமா ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நாள் கத பேசலனாலும் அன்னக்கு நாள் போன மந்த் ப்ரீயா இல்லனா ஒரு ஃபீல் இருக்காது இல்லைங்களா அது வேணா கரெக்ட் தாங்க கரெக்ட் தாங்க நைட்ல என்னடா இது இ இது சொல்லி முடிக்கல ஏ ஃப்ரெண்டு கிட்ட அது சொல்லி முடிக் இல்லியே அப்டின்ற மாரி ஒரு இது இருக்கும்
ஆமாங்க
ஆ செரி செரிங்க சமைக்கணுங்களா என்ன சமைக்கிறதா ஐடியாங்க
நான் அதுதாங்க இப்ப எங்க வீட்டுக்காருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டிங் இருக்கு சாப்ப அப்பட அங்கேயே இது இங்க அதாவது ஆ விருந்து வச்சிரு காங்களலாம்
செரி
செரிங்களா எங்க ஊர் ல வீரமணின் சொல்லிட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு வந்து எல்லாருக்கு விருந்து வை க்கிறாங்களாங்க
செரிங்க செரிங்க செரிங்க
ங்க என்ன கூப்பினே போலீங்க போயிருந்தா நானு பிரியாணி முடிச்சுட்டு வந்டுருப்பேன்
அவ்ளதான் சாப் இல்லங்க இந்த புட் பாய்சன் இப்போ இருக்கு போது நீங்க போய் இப்ப பிரியாணி சாப்பிட்டீங்கனாலு இன்னும் கொஞ்ச கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆயிடுங்க போகாததே நல்லது இன்னைக்கு ஏதாவது லைட்டா இருக்கிற ஃபுட்டு் மாரி எடுத்துக்கோங்க ரசம் சாப்பாடு ஆ இல்ல தயிர் சாப்பாடு அந்த மாரி வேறு ஏதாது ரொம்ப இதமான சாப்பாடா எடுத்துகோ போங்க வயத்துக்கு இதமான சாப்பாடா ஆ கீர வேணாங்க கீர சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து அது வந்து ஜீர்ணிக்கிற திறன் வந்து நம்ம உடம்புல அதிகமா வேணுங்க
ஓ
அதனால கீர சாப்பறது இந்த சமயத்துக்கு நல்லது இல்லங்க
அப்ப நூடுல்ஸுங்க
அததான் சொல்றேனேங்க ரசம் சாப்பாடு வச்சு சாப் புடுங்க இல்லையன்னா தயிர் நீங்க சாப்படுற மாரி இருந்தா நான் சாப்ட மாட்டேங்க தயிரு நீங்க சாப்பற மாரி இருந்தா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க தயிர் சாப்பாடு வயித்துக்கு இதமான சாப்பாட சாப்புடுங்க செரிங்க நன்றிங்க
என்னங்க என்னங்க ஒரு நிம்ஷோ இருங்க ஒரு நிம்ஷோ இருங்க இன்னொரு ரெண்டு நிமிஷோ பேசலாங்க இருங்க ஏங்க இவ்வோல சீக்கிரம் பேசுறேங்க நிக்கிறீ க பேசினே இருக்கணு போல இருக்குதுங்க உங்ககிட்ட பேசனா ஒரு ரெண்டு நிமிஷோ பொறுமையா இருங்க
ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்லங்க நீங்க ரசம் சாப்பாடு இல்ல தயிர் சாப் சாப்பாடு வயிறத்துக்கு இத்தமா இருக்கிற மாதிரியான சாப்பாட நல்ல குலைவா சாதம் வச்சுட்டு மெளகு ரசம் மெளகு ரசம் வச் சு ஆஹ் மெளகுரஸ் இதுல நல்லா பெசிஞ்சு ரசம் நெறய சீரகம் மிளகு வந்து ரெண்டுமே நமக்கு வயித்துக்கு இதமானது இல்லைங்களா
ஆமாங்க
ஆஹ் அது சாப்பிடுங்க இல்ல தயிர் கூட இந்த சமயத்துக்கு தயிர் எடுத்துக்கிறது கூட நல்லதா தெரியலங்க ரசம் சாப்பாடு சாப்பிடுங்க
ஏங்க அதுவும் கார இருக்குலங் கெ கா இருக்குதுல்ல
அப்படியெல்லாம இல்லங்க அப்படியெல்லாம இல்லங்க ரசம் மிளகு அஹ மோர் மோர் ஆஹ் சாப்பிடுங்க
நா கம்மனு ஜூசு குடிச்சிலானு கம்ன்னு இருக்கறாங்க
அவ்ளோதாங்க குடிச்சிட்டு கொஞ்சோ வயித்த எம்டியா போடுங்க
ஆமாங்க
ஆஹ் போட்டீங்கன்னா செரியாயிடுங்க
ஆஹ் சேரி சேரிங்க
சேரிங்க நன்றிங்க சேரிங்க நன்றிங்க பேசுனதுக்கு ஹ பேசனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி
செரிங்க நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க அ வச் வச்சுருங்க